ஹலோ கேக்குதா
கேக்குதுங் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே சிஸ்டர் மார்னிங் எப்படி இருந்தது உங்களுக்கு
ம் மார்னிங் எப்படி பரப்பறன் தா போகு அந்த மாரி போயிடுச்சு
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டு்ல
இன்னிக்கு எங்க வீட்டு்ல எக் ரைஸ் தா
ஓகே சிஸ்டர் சூப்பர் ந இன்னிக்கி காலையில தோச தக்காளி கொழம்பு மதியானத்துக்கு வெண்டைக்கா ரைசு
ஓகே ஓகே எங்கள்து மார்னிங் ஹஸ்பண்ட்டு அவ்ளோ சாப்பட மாட்டாங்க அ நானு அப்பறமா லேட்டா தா எடுத்துப்ப பையனுக்கு கஞ்சி போட்டு குடுத்துட்டு அ ம் அவனுக்கு மட்டு டேடிக்கு அவங்க டேடிக்கு எக்ரைஸ்ஸா அவனுக்கு எக்ரரைஸ் புடி க்கு அப்படியே எல்லாத்துக்கு ஒன்னா செஞ்சு முடுச்சற்றது
ஓகே சிஸ்டர் சிம்பிளா வேலைய முடிச்ட்டீங்க
ஆமா அ கொஞ்ச லேட்டா ஆயிடுச்சு எந்திக்கிறதுக்கு ஆனா சரி சிம்பிளா ஏதாச் செஞ்சு முடுச்சிர்லா அப்படின் சொல்ட்டு முடிச்சாச்சு
ஓகே ஓகே சிஸ்டர் ஸ்கூலுக்கு அதே குடுத்து உட்டீங்களா ஆ முடுஞ்சிர்ச்சு சிஸ்டர் எல்லா ஒர்க்கு முடிஞ்சிருச்சு ப்ரியா தா இருக்கே ம் ம்
துணிய போட்ருக்கே வாஷிங் மிஷின்ல போட்டு அது ட முடிஞ்சு பிறகுதா
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் கைலல துவைக்கிறது இல்ல மிஷின்லத துவச்சுக்கிறீங்க
நம்ப கையில துவைப்போ இப்ப ஒயிட் ஷர்ட் எல்லா வந்துருச்சுன்னா கையில தா துவைக்கிற மாரி மத்த பெட்ஷீட் எல்லா இப்ப இந்துச்சுன்னா அப்படியே மிஷின்ல போட்டு உட்டுற மாரி
ஓகே ஓகே சிஸ்டர் வாஷிங் மிஷின் உங்ளுது எந்த மாடல்ல என்ன இது
சாம்சன்துது அதுல என்ன இதுன் தெரியில வெ டா டாப்லோடு தா
ஓகே ஓகே சிஸ்டர் அதே தொவச்சு அதே அலசி காய் வைக்கிற மாரியா சிஸ்டர்
ஆமா ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தா எல்லாமே அதுவே முடுச் குடுத் துரு ஆனால பிரச்சனை கிடையாத் டைமிங் வந்து நம்ப செட் பண்றத பொறுத்துதா ம் இப்ப நம்ப வந்து பெ ட்ஷீட் எல்லா போட்டன்னா கொஞ்ச நல்லா நல்லா இது பண்ணுன்னா அதுக்கு ஜீன்ஸ்சுன்னு சொல்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல போட்டோனா அதே எல்லா ஃபுல்லா முடுச் குடுத் துரு அப்புறோ இப்ப கொஞ்சோ நம்பளுக்கு அரே நார்மலா டிரெஸ்லா இருந்துச்சுனா நம்பளு ரெகுலர் யூஸ்ல்லா இருக்கு இல்ல சும்மா கொஞ்ச நேரோ போட்டுட்டு அதுக்கு நார்மல் வாஷ் போட்டுருவே இப்போ ஒய்ட் டிரஸ் லா கையில தா தொடப்ப சம்டைம்ஸ் தொவைக்க முடியல டைம் இல்ல அப்டின்னும் மோது ஆ சூப்பர் வாஷ்ல போட் டு கொஞ்ச நல்லா நா நல்லா ஊற வெச்சுட்டு சூப்பர் வாஷ்ல போட்டு உட்டோன்னா அது நல்லா சூப்பரா கிளன் பண்ணி கு துரு அதாவது ஒன்னு ஆனா ஒன்னார் ஆயிடு ஒன் ஆர் தா நார்மலா எடுத்தாலுமே ஒன் ஆர் ஆயிடு ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸ்ன் காட்டு ஆனா தண்ணில்லா ஃபில் பண்ணி அது ஃபுல்லா வாஷ் பண்ணி முடிக்கவே ஒன் ஆர் ஆயிடு
ஓகே சிஸ்டர் சிஸ்டர் நா சினிமால பாப்பீங்களா ஏதாவது
ஆ போவோபா நா ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தோ அப்பப்போ தேட்டருக்கு போற மாரி ஆ ஏ பேபி வந்ததுல வந்து அவங்களையு கூட்டு போறது பாதி படமே போயிரு அதுனால ஆ எ எப்பயாச்சு போகுறது அந்த மாரி இருந்துச்சு இல்லன்னா வீடலேயே உக்காந்து ஏதா ச்சு பாத்துட்டு இருக்கோ ஆ ஹாட் ஸ்டார்ல்லா இது பண்ணி வெச்சுருக்கோ அதனால அதுல அதுல எதா நீங்க என்ன பண்ணுவீங்க
சிஸ்டர் நா எப்பயுமே தேட்ரு போக மாட்டே சிஸ்டர் அவ்ளோ க அவாய்ட் பண்ட்டு ஆ ஆ பட வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் அமேசான் ப்ரைம் வீடியோலா இருக்குல்ல ஆ நறைய ட்ரை அது வந்து கொஞ்ச இன்ஸ்டால் பண்ணி வெச்சுக்குவோ நாங்க அதுல பட பாத்துக்குவோ சிஸ்டர் எ ப்பயுமே சாட்டர்டே நைட் ஆயிடுச்சு வெச்சுக்கோங்களே அது வந்து சண்டே ஹாலிடே தானே அது ஒரு டூ ஓ கிளாக் இருந்தாலுமே எங்களு க்கு கொஞ்சோ அது ஹாலிடே மாரிதான் வெச்சுக்கோங்க சாட்டர்டே எப்பயுமே தேட்டர்டே தா வீட்ல மெயினா ஹாரர் மூவில்லா பாப்போ இங்கிலீஷ் மூவி ஹாரர் மூவி தா எனக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே அதா நைட் ஒரு ஒம்பது மணி ஆ னா மூவி தா
ஓ சரி சரிங்க எங்க வீட்டுல நாங்க ஃபர்ஸ்ட்லா அப்டிதா பாத்துட்ருந்தோ ஆ நானு ஹஸ்பண்ட் மட் பு பேபி வர்றதுக்கு முன்னாடி ஒன்னு பிரச்சன இருக்காது நம்ம போட்டு பாத்துட்டு இருக்குலா அப்டின்ற மாரி டெய் எப்ப டெய்லுமே நைட்டு செவன் ஓ கிளாக் வந்டாங்கன்னா சாப்ட்டு முடிச்ட்டு எயிட் ஓ கிளாக் படுக்கறது ஒரு ஒரு ப ஒரு படோ ரொண்ட்ர மநேர தானே கரெக்டா படுத்து பொ பா முடிச்சிருவோ அந்த மாரி இருக்கு இப்போல்லா படத்த போட்டா பைய வைக்க வுடுறதே இல்ல ம் எனக்கு இது வேண்டா எனக் கார் ரேச போடுங்க அத போடுங்க இத போடுங்க சின்சான போடுங்கன்னு அப்டி மாரி அப்டி அப்டி ஆய்ச்சி அதனால அவங்கவுங்க ஃபோன்ல டவுன்லோட் பண்ணி அப்டியே பாத் த்துட்டு உக்காந்துட்ற மாரி ஆயிடுச்சு ஃபோன் டி வி ல அவங்க பாப்பாங்க நாங்க ஃபு டவுன்லோட் பண்ணி நாங்க ஃபோன்ல பாத்துட்டுக்குற மாரி சொல்
ஓகே ஓகே ஓகே ஓகே நா
நா லேப்டாப் இருக்கு லேப்டாப்ல வெச்சு அவனுக்கு அப்டியே விட்றது அவ கொஞ்ச நே பாத்துட்ருப்பா அப்டியே தூங்கிருவா
ம் ம் ம்
ஹால்ல இருக்கும் போது டி வி ல போட்டுவுட்டா அத பாத்துட்டு இருப்பா அது ஃபுல்லா கண்டின்யூவாலா பா க்க மாட்டாங்க நம்ம மாத்துனாதா அவ எனக்கு இதா பாக்கணுனுவா
ம் ம் ம்
அவனுக்கு ஓடிட்டே இருக்கணு டி வி ஆஃப் பண்ணோனா அவன எங்க நம்ம தூங்க வெச்சுருவோன்ற அவனுக்கு பயோ வந்துடு ஆ நம்ம தூங்கணுனா தா நாங்களா அந்த டி வி ஆஃப் பண்டு எல்லா ஓகே எல்லாரு ஃபோன் எல்லா எடுத்து வெச்ட்டு படுத்து தூங்குவோமா அந்த மாரி இருக்கனால அவனுக்கு வந்து டி வி ஆஃப் பண்ணவே கூடாது அது அது ஒரு பாட்டு ஓடனு அவ ஆனா அந்த ரூம்லயே இருக்க மாட்டா எங்கயாது சுத்தி வெளான்டுருப்பா ஆனா அவனுக்கு அது என் நேர பாத்தாலு அந்த டி வி ஓடிக்கிட்டே இருக்கணு
ம் அவங்களுக்கு இப்ப ஃபேவரட் சாங்கு என்னவா இருக்கு
அதெல்லா இப்போ பா சாங்ஸ் எல்லா பாக்குறது இல்லங்க ஏதாச்சு ஒரு படத்த போட்றது இல்லன்னா ரீல்ஸ் பா க்கற்து அந்த மாரி ஏதாவது போயிடுச்சு சாங்ஸ்ல்லா இப்ப பாக்கறது கே ஃபஸ்ட்ல்லா நம்ம கேட்டுட்ருப்போ உக்காந்து இப்பல்லா கேக்குற்துக்கு எங்க டைம் இருக்கு அந்த மாரி ஆயிடுச்சி ஃபஸ்லா அந்த மெம்ரி கால்லே நம்ப பாட்டுல்லா நமப்ளுக் புடிச்ச பாட்டு ச பிளே ப்ளே லிஸ்ட்ல போட்டு நம்பக் எடுத்து வெச் சு இப்ப கேக்குறதுல்லா இர்ந்துச்சு இப்ப எங்க ஃபோன எடுத்தா பையனுக்கு ஸ்கூல்லருந்து என்ன மெசேஜ் அம்ச்சிருக்காங்கன் பாக்கற்து இல்லனா வேற நம்ப்ளுக்கு வேல எதாச்சு இருக்கான் பாத்து அத தேட்றது அந்த மாரி தா போயிட்ருக்கு அது முடிஞ்சா வீட்ல சமக்கிறது கரெக்டா இருக்கு நம்ம ஃபோன் எடுத்து நம அவ வந்துட்டுடானு பெய்ங்ளே ஃபோன் எடுத்துட்டு நம்ம ஒக்காந்தன அவன் எதாச்சு கேட்டுட்டே இருப்பா எனக்கு ஃபோன் குடுங்க னுவா இல்லன்னா எனக்கு டிவில அத போடுங்க இத போடுங்குவா அனால அவ வந்த பெறகு அவங்கூட கொஞ்ச நேர விளாட்றது அந்த மாரி போய்டு நம்ப்ளுக்கு வேல இருந்தா மட்டுந்தா எதாச்சு எடுத்துட்டு வர்றது அதுமே அவ தூங்கும்போது கடகடனு வந்து நம்ளுக்கு வேல இருந்து அதுல்லா முடிக்கெற்து அந்த மாரிதா பண்ணிட்ருக்கற்து
அப்ப ரொம்ப சேட்டல்லா பண்ண மாட்டாங்கன் சொல்ல வரீங்க
யாரு
அ தம்பிதா சொல்றோ
ஐயுயோ அவ சேட்ட பண்ணுவானா அவ்ளோ சேட்ட பண்ணுவாங்க அவ்ளோ சேட்ட பண்ணுவா அதனாலதா அதுனால தா அவன கண்காணிச்சிட்டு சுத்துறதே எனக்கு ஒரு பெரிய வேலயா இருக்கு
ம்
நேரோ சும்மா இருக்க மாட்டா அவ்ளோ சேட்ட பண்ணுவா அது ஃபோன் அத அதது ஃபோன் இப் ப்டினா நாங்க பாத்தா அவனு குடுக்குணு நீங்க ஃபோன் பாக்குறீங்கள அப்ப எனக் குடுங்க அப்டின்ற மாரி கேப்பா அதனால ஃபோன் எடுக்குறது கடையாது நம்ப அவனுக்கு நம்ம பெட்ரூம் போயிட்டு அவனுக்கு லேப்டாப்ல ஏதாச்சு ஒன்னு போட்டு குடுத்தோனா அத டேபிள் மேல வெச் ட்டோனா அவ அவ படித்து கொஞ்ச நேர பாத்துகுட்ருப்பா தயுமே அவ கன்டினியூவா பாக்க மாட்டா அவனுக் போர் அடிக்கு அதனால ஒன்னு ஏ கூட வெள்ளாடுங்கன்ணுவா அப்புற அவ கூட வெளாயாண்டுகுட்ருப்போ அதனால படோ பாட்டு எல்லா போச்சு எனிக்காச்சு ரொம்ப நல்ல படமா இந்த எனக்கு வந்து எப்டினா அந்த கிரைம் த்ரில்லர் மாரி மூவிஸ்ல்லா இருக்குல்ல அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி பா பண்ணுவாங்கல்ல
மே ம்மே மெயினா வந்து கேர்ளா படந்தா உங்ளுக்கு அதிகமா நல்லாருக்கு நல்லாருக்கு
ஆம்மா ஆம்மா அத மாரி எனக்கு அந்த மாரி படல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு அதது எ எதாச்சு ஒன்னு த்ரில்லா கொண்டு போயிட்டே இருப்பாங்கள என்னா இகுது அப்டின்றமரி ஆ இன்னொனு என்னனா அதுல பாத்து பாத்து கொஞ்ச நம்ளுக்கு நல்லா நம்ப எவ்ளோ உசாரா இருக்குணு வெளிய எங்யாது போனா எப்டி இருக்கொணு சேஃப்டி எப்டி முக்கியோ அப்டின்றதுல்லா கொஞ்ச நல்லாவே தெரிஞ்சுக்கு அந்த மாரி இருக்க மாரிதா இருக்கு ஏனா அ ஃபர்ஸ்ட்லா நம்ப்ளுக் தெரியாது இந்த ப ஊருக்லா நம்ப போனோம் எங்யாது எ வெளி ஊர்க்லா போனுனா அ நம்ப ரூம்ஸ்லா போனோனா நம்ப நம்ப பாட்டு யூஸ் பண்ற மாரி இருக்கு நா அத சில மூவிஸ்லா பாத்துக்கூட அந்த கேம்ரால உள்ள இங்யாது செட் பண்ணிருக்காங்களா இல்ல நம்ம ட்ரெஸ் சிங் ரூம்ல எங்யாது ட்ரெஸ்லிங் அந்த கேம்ராலா எங்ள செட் பண்ணிருக்காங்லான்ற இதுலா அதுல நல்லா பாத்து நல்லா தெரிஞ்சுகிட்டதா இருக்கு அத கே நம்பளோட கேம்ரா ஆன் பண்ணி டு நம்ப எங்யாது வெச்சோனா அதுல வந்து அது கேம்ரா வந்து ஆஃப் ஆயிரு மட்
முன் எச்ரிக்யா இருக்குறீங்க எங்க போனாலு சேஃப் டியா இருக்குட்டு அப்டினு அ
கியோல்ல ஏன்னா அதுதா நம்ப்ளுக்கு பெரிய விஷ்யமே ம்
இப்பத்த மூவி எல்லாமே வந்து நட முறைல எப்டி இருக்குணு இருக்க கூடாதுங்குறதான காட்றாங்க
காட்றாங்க ஆமா ஏன்னா நம்ப ரூமுக்கு நம்ம ஒரு எடத்துல போயிட்டாலு நம்ப எதுவுமே தெரியாது நம்ம பாட்டு கேஷ்வுலா இருக்க ஆரம்பிச்சுருவோல அப்போ நம்ப ஃபஸ் ட் நாங்க அதுதா பண்ணுவோ போனோனே நாங்க வீடியோ நாங்க கேமரா எடுத்து ஆன் பண்ணுபோது அதுல லைட் எரியு ம் அத மாரி நெறைய அந்த நுணுக்கங்கள்லா தெரிஞ்சுச்சு அதனால நம்ப ஏதோ ஒன்னு அது கரெக்டா தப்போ நம்ப நம்ப ஒரு தடவ சேஃப்டிக்கு நம்ம எல்லா பாத் துக்லா ப்ரிகாஷனா இருக்கலா அப்டின்ற மாரி அதுல போயிரு அதால அந்த மாரி மூ மூவிஸ் எனக் கொஞ்சொ பாக்கறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அ சில உண்ம கதெல்லா இருக்கு அதுல பாக்கும்போதுல்லா ரொம் ம்ப கஷ்டமாருக்கு அந்த மாரிலா
ஆமா சிஸ்டர் இப்பெல்லா நடக்கறது எப்டி எல்லா அப்டிதானே இருக்கு
ம் கண்டிப் பா கண்டிப்பா
செய்திய பாத்தாலே அப்டியே மண்ட வெடிக்கிற மாரிதா இருக்கு அது ஒரு சிலவுலா கேட்டாலே மனசு இதாயிடும் நம்ப இ நம்ப இருந்த கால கூட அப்டில்லா இல்ல தெருவுக்கு தெரு பெரியவங்க இருப்பாங்க யாரா இந் ஆனா இப்பதா வெளியே எட்டி பாத்தாலே ஒருத்தருமே இரு க்க மாட்டாங்க அவுங்க எல்லா அவுங்கவுங்க
இல்லங்க எங்க தெருவுலே போய் ஒரு பெரியவங்க கூட உக்கார முடியுது எவெ எப்போ வந்து கழுத்துல்ருக்கு செயின புடிங்கிட்டு போவா அந்த மாரி பயத்துலேதா எல்லாருமே சுத்திட்டுருக் காங்க பாத்தீங்களா ஃபஸ்ட்லா தெருல பாத்தீங்கன்னா பாட்டிங்கெல்லா உக்காந்து கத பேசுவாங்க அந்த மாரி இருக்கு இப்ப யாருமே கெடையாது எல்லாரு வீட்ட கப்ஜிப்புன்னு வீட்ட முடி அப் அப்டிருக்க மாரிதா இருக்
ஆமா சிஸ்டர் இப்ப என்ன மூணு மாச கொழந்தையா இருந்தா என்ன அறுவது வயசு கெழவியா இருந்தானா எம்பது வயசானவங்களா இருந்தா என்ன எல்லாருமே அ ப்டிதா ஆனா உண்மையாலுமே கொழந்தைங்லந்து ந நடுவுல இருக்கவங்க கூட கொஞ்சொ தப்பு ச்சுக்குவாங்க இந்த த்தவங்களும் கொழந்தைங்களையு வச்சு பாத்துகக்கறதா வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக் கு இந்த காலத்துக்கு
ஆமாங்க அது அது எப்டி சொல்றது ஆ பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேரைமே பாத்து பாத்து வைக்க வேண்டியதா இருக்கு அ பொண்ணா இருந்தாலு சேஃப்டியா வச் சுக்கணு அப்டின்ற மாரி தோணுது பையனா இருந்தாலு நம்ப பாத்து நம்ப வளத்து நம்ப என்னதா வளர்த்தாலு கூட சேர்றவங்க எப்டி இருக்காங்கன்னு நம்ப பாக்க வேண்டியதாருக் கு எல்லாத்தையு பாத்து ம்
ம் இப்ப பையனா இருந்தா மட்டு என்ன சிஸ்டர் எ இப்ப எதோ ஒருது எ நா பையனா இருந்தா மட்டு என்ன எடுத்துட்டு போயி நெறைய இதுல பாக்குறாங்கல்ல இந்த காலத்துலயு நரபலி அது பலின்னு சொல்லிட்டே இருக்காங்க தானே அதெல்லா பாத்தாலே
மே பசங்கனாலு பொண்ணுங்கனாலு எதுனாலுமே நம்ப சேஃப்டியா நம்ப பாத்து எல்லாமே கொண்டு போ வேண்டியதாருக்
ம் சேரிங்க சிஸ்டர் நீங்க பாருங்க நீங்களு ஜக்கிரதையா இருங்க எல்லாத்தையு பத்ரமா பாத்துக்கோங்க தம்பி வந்தா கேட்டதா சொல்லுங்கே ஓகே சிஸ்டர் மீண்டும் சந்திக்கலாம்